தோழி வணக்கம் தோழி நா பேச கேக்குதுங்ளா தெளிவா
ஆ தெளிவா கேக்குது
சேரிங்க தோழி இப்போ வந்து எதுக்காக நா கூப்ட்டன்னு வந்து பாத்தீங்கனா இப்போ நம்ம திருமணம் ஆனப்போ வந்து பாத்தீங்கனா சில கலாட்டாகள் இல்ல சில நிகழ்ச்சிகள் வந்து நடந்துரு க்கு நம்ம வாழ்கையிலே மறக்க முடியாத இதா இருக்கு அந்த மாதிரி உங்க திருமணத்தப்போ நடந்த விஷயம் ஏதாது ஞாபகோ வச்சிருக்கீங்ளா அத பத்தி சொல்ல முடிமா
ஆ அந்த மாதிரி வந்துட்டு கல்யாணோ அந்த மாரி டைம்ல வந்துட்டு நடந்த மாரி எனக்கு ஆ என்ன சொல்லன்னா வந்து நாங்க அ எங்க நாங்க இருக்குற ஊர் வேற ஆனா கல்யாணோ நடந்த ஊர் வேற அதனால வந்துட்டு எங் கல்யாணோ வேற ஊர்ல நடந்ததுனால அதுவு வந்துட்டு எங்க பாட்டியு வீட்ல இருந்துதா வந்துட்டு நாங்க கல்யாணத்துக்கு எல்லா கிளம்பி போனோ அந்த மாரி நடந்துச்சு சோ அந்த மாரி இருக்கு போது வந்துட்டு எல்லாரு சேந்து வந்துட்டு மண்டபத்துல போய் நைட் இருந்தோ அதுக்கப் அப்புறோ வந்துட்டு எல்லாரு சொந்தக்காரவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துட்டு ஊர்ல இருந்து கிளம்பி அங்க வந்துருந்தாங்க அவங்களுக்காக ரூம் அரேஞ் பண்ணிருந்தோ எல்லாமே வந்துட்டு ஸ்டே பண்ணிருந்தாங்க ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்து ரொம்ப நேரோ வந்து ஏன்னா வந்து ரிசப்ஷன் முடிஞ்சது நைட்டு் ரொம்ப நேரோ ஃபோட்டோல்லா எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோ ரொம்ப நேரோ ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கு க்குமே எடுத்துட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையிலே திருப்பியு முகூர்த்தோ ஒரு நால்ர அஞ்சு மணிக்கு லா வந்துட்டு நாங்க ஆம் ஃபோட் இது கல்யாணத்துக்கு ரெடி ஆக வேண்டியதா இருஞ்ச்சு அன்னைக்கு என்ன ச்சு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் வந்துட்டு நைட் அப்டியே அ ஃபோட்டோக் போஸ் குடுத்துட்டே இருந்ததுனால ஒரு மாரி கமா இருந்துச்சு ஃபோட்டோல்லா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து சரியாவே வரல அந்த ஃபோட்டோஸ் எல்லா இப்ப பாத்தாலுமே எங்களுக்கு சிரிப்பா இருக்கு அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துருந்ததுனால அவங்கல்லா சுத் தி நின்னுட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு சிரிக்க வச்சிட்டு ஒரு மாதிரி ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இரு இருக்குற மாரியே இருந்துச்சு ஆவது லைஃப்ல ஒரு தடவ நடக்குறது இல்லையா ஆனா வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்ல்லா அந்த மாதிரி அது ரொம்ப டயர்டா கண்ணெல்லா சோர்வா அப்டியே ரொம்ப ரெட்டிஷா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபோட் டோஸ்லா அடுத்த நாள் பாத்தீங்கனா திருப்பி நால்ர மணிக்கு எந்திரிச்சு மேக்கப்ல்லா பண்றதுக்கு ககத்திருப்பி ஒரு மண் நரத் முன்னாடியே எழுப்பி உட்டாங்க தலைக்கு குளிச்சு தலைக்கு முடியல்லா காய வச்சு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப காலைல எந்திரிச்சு திருப்பியு அதே மாதிரி கண்ணெல்லா ஒரு மாரி ரெட்டா ரொம்ப டயர்டா இருக்குற மாரியே வந்துட்டு ஹோல் கல்யாணமே முடிஞ்ச மாரி ஆய்டுச்சு அது வந்து என்னால மறக்வே முடியாது அப்டின் சொல்லா இன்னு கூட கொஞ்சோ நமக்கு கொஞ்சோ நேரம் குடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சோ அழ நல்லா கொஞ்சோ அ அ நல்லா தூங்கி எந்திரிச்சாவே நம்ம பேஸே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கு இல்லயா அந்த மாதிரி வந்துட்டு இல்லாத மாதிரி ரொம்ப டயர்டா சோர்வா இருக்கு க்குற மாரியே வந்து எல்லா போட்டோஸ்லயு இருந்தது எனக்கு கொஞ்சோ கஷ்டமா இருந்துச்சு மத்தபடி கல்யாணம் இல்லாம அ நல்லபடியா முடிஞ்சது எல்லாரு வந்துட்டு ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருந்து எல்லாமே வாழ்த்திட்டு அதுக்கப்றோ கிஃப்ட் எல்லா குடுத்துட்டு போனாங்க அந்த ஃபோட்டோஸ்லா இன்னு கூட வந்துட்டு ரெண்டு அல் டு அதெல்லா பாத்தா இன்னமு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்டின்றது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்டின்னு சொல்லலா அதுக்கப்றமா அங்க இருந்துட்டு அப்றோ ஒரு மாப்பிள வீட்டுக்கு போற மாரி இ இருந்துச்சு அதுக்கப்பறோ அங்க போயிட்டு ஆ அப்பா அம்மால்லா வந்துட்டு வி விட்டு அப்பறோ அவங்க கெளம்பிடுவாங்க இல்லையா அப்படி விட்டுட்டு போகும்போது எல்லாரு வந்துட்டு ரொம்ப கூடவே இருந்து அழுதுட்டு எப்டி இருந்தாலு வந்துட்டு திருப்பியு அவங்ககூடதா போய் இருக்க போறோ பே பேச போறோ எல்லா பண்ண போறோ இருந்தாலு வந்துட்டு அவங்க வரும்போது என்னை விட்டுட்டு அவங்க எல்லாரு போம்போது எல்லாரு சேந்து அழுதுட் டுபோக வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது வந்துட்டு எல்லா பெண்களு வந்து ட்டு லைஃப்ல அனுபவிக்க வேண்டிய அனுபவிச்சுதா ஆகணு இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும் பட் இருந்தாலு ரொம்ப கஷ்டமா இருந்து ச்சு அப்டின்னு சொல்லா அந்த ஒரு நிகழ்வு மற்றும் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அவங்க எல்லாரும் கெளம்புவாங்க இல்லையா கல்யாணம் முடிஞ்சு அது ஒரு நிகழ்வு மண்டபத்திலேயே அனுப்பி வைப்பாங்க அது வந்துட்டு அதுவும் வந்து ட்டு எல்லாரு சொந்தக்காரங்க நின்னுட்டு அழுது அனுப்பி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்டின்னு சொல்லா இந்த நிகழ்வு வந்து என்னால மறக் க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலா தோழி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதா அனுபவம் இருக்கா
கண்டிப்பா தோழி, என்னோட அனுபவம் சொன்னோம்னா அது ரொம்ப பெருசா போகும் அது வந்து பாத்தீங்கனா என்னோட திருமணம் வந்து பாத்தீங்கனா முழுக்க முழுக்க ஒரு பெற்றோர்கள் சம்மதத்தால நடந்த ஒரு அரேஞ்ச் மரேஜ்ன்னு சொல்லலாம் நா வந்து என்ன கணக்குல இருந்தனா நா ஒரு இரு இரண்டு ஆண்டுகள் வந்து கழிச்சு வந்து இது பண்ணிக்லா இப்பத்துல இருந்தே வந்து அ பாத்தாதா வந்து திருமணத்துக்கு வரன் பாத்தாதா வந்து ஒரு இருவத்தஞ்சுல கெடச்சா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நாங்க பாக்க ஆரம்பிச்சோ ஆனா வந்து பையனோட அ பாட்டி அவங்க அதாவது ஒரு சித்தி மொற அந்த மாதிரி வந் து வந்து கொஞ்ச தூரத்து பாட்டி அவங்க மொறைல வந்து வந்துது ஒரு வரன் சேரின்னு அவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூனு வரன் வந்து காமிச்சாங்க அது வந்து எங்களுக்கு பிடிக்கல ஏனா அவங்க வந்து ஒவ்வொரு ஊ ருல இருந்தாங்க எங்களுக்கு பிடிக்கல அது இந்த பைய வந்து பாத்தீங்கனா இது நாங்க இருக்கிற ஊர்லயே இருந்தனால சேரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு நாங்க போய் பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு போனது ஆரம்பத்துல இருந்து சொல்லணுனா ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு பாக்க போனது வந்து பாத்தீங்கனா ஒரு கோயில் கோயில்ல ஃபஸ்ட் நாங்கதா போனோ அப்பவு பொண்ணுங்க வீட்டுக்காரங்கதா ஃப்ஸ்ட்டா போனது போயிட்டு ரொம்ப நேர வெயிட் பண்ணிட்டே இருந்தோ நாங்க சொன்ன நாங்க சொன்ன டைம்க்கு ஒரு நாங்க வந்து சேரி பாத்து இத முடிவு பண்ணலாம்ட்டு போகல போய் பாப்போ அப்டிங்கிற ஒரு காரணத்தினாலதா போனது சேரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்கும்போது அந்த பாட்டியும் வந்து கூட வந்திருந்தாங்க அந்த பாட்டி வந்து இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க நா வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க நா பொண்ணு வீட்டுக்காரங்க அப்டின்னு ஏ அப்டின்னா எங்களுக்கு சப்போர்ட்டா நின்னதும் அந்த பாட்டிதா பைய வீட்டு சைடுல இருந்து சேரின்னு போயாச்சு அப்ப நாங்களு பைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டோங்கன்னு சொல்லி சொன்னோ அப்போ பைய வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்ப என்னோட தோழி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த தோழிய வந்து நா இது வரைக்கு பாத்தது இல்ல கிட்டத்தட்ட ஒன்றைய ஒன்ட்றையாண்டு ஆச்சு ஃப்ரண்டாயி நா வந்து தோழிக்கிட்ட நா எல்லாமே சொல்வே சோ கெளம்ப போம்போதும் வந்து சொன்னே தோழி இந்த மாரி நா போய் பாக்க போறங்கும்போது அ நா வந்து எனக்கு பதட்டத்துல வந்து நா ஃபோனே எடுக்கல ஏன்னா நம்ம ஃபோன் அங்க போய் நோன்டிட்டுருந்தோம்னா நம்மல எதும் நெனப் பாங்கனு சொல்லிட்டு நா ஃபோன் எடுக்கல ஆனா அவங்க வந்து காலைல ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ வந்து அ ஆல் த பெஸ்ட்டுனு சொல்லி என்னோட வாழ்த்துக்கள்லா சொல்லி போட்ருந்தாங்க சேரின்னு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு நானும் அன்னைக்கு வந்து கருப்பு துணிதா உடுத்திட்டு போனே என்னு அவங்களுக் ஃபோட்டோ அனுப்பும்போது எந்த உடைல இருந்தனோ அதே உடைய தா நா போட்டு போனே ஏன்னா நம்ம தா ஏதோ ஏனோதானோன்ட்டு தா போறதாச்சு சோ இது ஒரு ஃபார்முலா போணு அந்த மாரிஎதுமே தெரியாது பொடவையு கட்டிட்டு போல போயாச்சு அதுக்கப்றோ பைய வீட்டுக்காரங்கள்ல்ல மொதல்ல நா பாத்தது அப்பாவும் அம்மாவும் தா பாதே அவுங்கதா மொதல்ல வந்தாங்க அப்றோ பைய வந்து வண்டிய நிப்பாட்டிட்டு வருவாங்க கார்ர நிப்பாட்டிட்டு வருவாங்க அப்டினாங்க சேரின் சொல்லிட்டு அப்றோ மாப்ள வந்து வந்தாரு வந்ததுக்கு அப்றோ சேரின் பாத்தோ பாத் ட்டு ஒடனே வந்துட்டு நீங்க போய் தனியா பேசுங்கப்பா அப்டின் சொல்ட்டு பையனோட குடும்பத்தினரே வந்து நெறைய பேரு வந்துருந்தாங்க அ பயனோட தங்கச்சி பயனோட அ தங்கச்சியோட அத்த அதுக்கப்றோ கொழந்தை அந்த மாரி நெறைய பேர் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆ என்னடா இவுங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க நாங்க வந்து ரொம்ப கம்மியா தானே வந்திருக்கோ அப்டிங்கிற மாரி ஒரு மனநிலைல நாங்க இருந்தோ அப்றோ போய் தனியா பேச சொன்னாங்க பேய் பேசுனோ பேசனதுல வந்து பைய விழுந்துட்டாரு அதுக்கப்றோ சேரின் சொல் ட்டு எங்க அம்மாவு வந்துட்டு அ பா நல்லா யோசிசுச்க் பா இதுக்கெல்லா நீ செலவு இது பண்ணணும் பா அப்டின் சொல்லி எங்கம்மா ரொம்ப இது பண்ணாங்க அதெல்லா பா த்துக்லாங்க எனக்கு புடிச்சிருக்குக அப்டி சொல்லி பைய இது பண்ட்டாரு சேரி அப்டின் சொல் து அங்கேயே வந்து கையோட பூ வச்ட்டாங்க பூ வச்சுட்டு அப்பமே வந்து ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழம விடுமுறை நாளுங்ற நாள பையன அதுக்கப்றோ விட்டா கைல பிடிக்க முடியாதுங்க ஆ அப்பவே வந்து வீட்ட பாக்கறதுக்கு எல்லாமே வந்து வர வச்ட்டாங்க மொதல்ல பைய வீட்டுக்கு தா வரணுன் சொல்லிட்டு அ பையன வந்து எங்க வீட்டுக்கு வர வச்சாங்க அவரு எங்க வீட்ட எல்லாமே பாத்தாரு எல்லாருமே அவரு சுத்தி பாக்கல பட் கூட வந்தவுங்க எல்லாருமே வந்து பொண்ணு வீடு எப்டி இருக்கு என்ன ஏதுன் பாத்தாங்க நாங்க அப்டி அப்டியேதா போட்டு போயிருந்தோ அதனால எல்லாரு சுத்தி பார்த்தாங்க பைய வந்து ஒக்காந்து சேர விட்டு அவ எந்திரிக்கல சேரினு சொல்ட்டு பரவாலயே நம்மள மார் இருக்காறே நானு விட்டுட்டே அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எங்க குடும்பத்துல இந்து அப்டியே அவுங்க வீட்டுக்கு போனாங்க நா வந்து வரக்கூடாது அப்டின் ட்டாங்க ஏனா வாழ போற வீட முன்னாடியே வந்து பாக்க கூடாது அப்டிங்கிறனால என்ன வர விடல மத்த படி அம்மா வந்து எல்லா சுத்தி பாத்துட்டு சேரினு வந்து சொன்னாங்க எல்லா ஓக்கே தாமா பைய ஹைட்டா இருக்காமா என்ன ஏதுன்னாங்க சரிம்மா பரவால ஓக்கே எல்லாம் ஓக்கேன் சொல்லி முடுச்சாச்சு ஆனா வந்து நாங் பேசிட்டு வரும்போது பையனுக்கு வந்து மூஞ்சி செவந்திருச்சு வெக்கத்துல அப்படி ஒரு இது அது வந்து என்னோட மாமியாரும் வந்து பாத்தாங்க எங்க அம்மாவு பாத்து சொன்னாங்க நானும் பே ச பேச ஒரு மூஞ்சி வந்து செவந்துட்டு வருது அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் என்னடா இந்த அளவுக்கு வெக்கப்பட்றாறேன்ட்டுனு ஆனா வந்துட்டு சேரினு சொல்லிட்டு ம் அதலா முடிச்சிட்டு அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்ன்னா இன்னைக்கு சாய்ங்காலமே வந்துட்டு என்னோட கணவன் வந்து எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஆ இந்த மாதிரி நா பேசுறங்க ஏ ஃபோன் நம்பர் குடுக்கவே இல்ல அப்டின் சொல்லிட்டு எங்க அம்மாட்டதா ஃபர்ஸ்ட்டு கேட்டாரு அதுக்கப்பறந்தா வந்துட்டு எங்க அம்மா ஏண்ட்ட ஃபோன குடுத்தாங்க அப்றோ நா என்னோட ஃபோன் நம்பர் சொல்லி அன்னைக்கு சாய்ங்காலத்துல இருந்து நாங்க பழக ஆரம்பிச்சு கரக்ட்டா ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கனா சேரின் தேதி குறிச்ட்டாங்க தைலா வச்சுக்லாமா அப்டின் சொல்ட்டு தேதி குறிச்சாச்சு குறிச்சதுக்கப்பறோ ஒரு மாத காலந்தா எங்களுக்கு நடுவுல இடைவேள இருந்தது அந்த ஒரு மாதத்திலேயே வந்து அவ்ச அவ்சரமா எல்லாமே பண்ணோ ஒரு நம்ம ஒரு சேரி செலக்ட் பண்றதாகட்டும் அதெல்லா ஒரு பெரிய கத அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ப ட்டு எடுக்கறக்குனு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு எடம் இருக்கும் அந்த இடத்துக்கு தா போய் எடுத்தோம் அங்கயு வந்து பைய வளத் நம்மோட லேட்டு தா பைய லேட்டா வந்தாலு வ்ங்க அத்த அ மாமா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே வந்திருந்தாலுமே வந்துட்டு நா யாரையு துணி எடுக்க விடல கட தொறக்கறக்கு முன்னாடியே போய் நின்னுட்டோ அ நாங்க யாரையு துணி எடுக்க விடல பைய வந்து பைய என்ன சூஸ் பண்றாறோ அந்த புடவய தா கட்டுவேன்னு சொல்லி சொல்லிட்டா ஆனா ஒரு பாட்டி வந்து பாரம்பரியமா நம்ம செவப்பும் பச்சையும் கலந்த இதுதா வந்து ச அந்த சேரியதா வந்து நம்ம கட்டணு அந்த பட்டதா வந்து கல்யாணத்தப்ப கட்டணு அப்டின்னா அது இது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோனுச்சு இது வேண்டவே வேண்டா பைய என்ன பண்றானோ பைய எது சூஸ் பண்றானோ ந அவரு கடைசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஒரு அ நல்லா ஒரு பச்சிளம் பிடிக்கும் பச்சையில வந்து பாாரத்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு அது வித்தியாசமான ஒரு பச்சை தாமிரபச்சை மாரின்னு சொல்லலா அந்த பச்சைதா வந்து விரும்பி எடுத்தாரு அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது தா எடுத்தாரு சாரி ஆ இதுக்கு அ அதனால சேரி அப்படின்னு சொல்லி நிச்சயத்துக்கு அதே எடுக்கு போது சரினு நிச்சயமு கல்யாணமு வந்து பாத்தீங்கன்னா வெறு ஒரே ஒரு வார இடைவெளி தா அதுக்குள்ள எங்களுக்கு கல்யானோ ஆய்ருச்சு அந்த ஒரு வாரத்துக்கு அப்பறோ நா அப்பறோ செரி என்னடானு சொல்லிட்டு ஒரே கலர் எடுக்க வேணா ஆனாங்க அவருக்கு அந்த காரணத்தினாலயே சேர்ந்து அவர் தா சாரி செலக்க்ஷன் எல்லாமே பண்ணாங்க ஆனா எங்களோட கல்யாணம் வந்து ஒரு பாரம்பரியமா இப்டிதா நடக்கு அப்டிங்கிற மாரிலா கிடையாது ஒரு நல்ல ஒரு இதாவே நடந்தது நாங்க ரொம்ப எந்தளவுக்கு சிம்ப்ளா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்ப்ளா பண்ணோ ஆனா வந்து பாக்கறவங்க எல்லாமே நல்லா இருந்தது சாப் புடவ நல்லா இருந்தது கிராண்டா இருந்தது துணிமணி எல்லாமே நல்லா இருந்தது அப்டினாங்க இது போக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்டபோ ஆகட்டு இல்ல வந்து நம்ம மால செலக்ட் பண்றது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு ஏ அப்டின்னா நீங்கதா நிக்க போறீங்க நீங்கதா பண்ண போறீங்கறதுக்காக நம்பளயே இது பண்ண சொன்னாங்க அப்பறோ நாங்க சாரீக்கு மேட்சா இருக்கணு அவரோட டிரெஸுக்கு மேட்சா இருக்கணு சொல்லிட்டு மாலய சூஸ் பண்ணோ இன்னு ஒரு விஷயோ சொல்ல போணு அப்டின்னா அந்த மால வந்து இப்பமு எங்க வீட்ல தொங்கிட்டுதா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாச மாச்சு இப்ப வந்து நாளைக்கு வந்ததுன்னா ஒரு நாலு மாசம் இருந்தாலு வந்து பாத்தீங்கன்னா அப் ந்த மால வந்து இன்னு எங்களோட ஹால்ல வந்து தொங்கதா விட்ருகோ ஒரு ஆங்கர் மாரி இருக்கு அதுல தொங்கதா விட்ருக் அந்த மாலய வந்து நம்ம நீர்நிலைகள்லதா போடணு அப்டிங்கறது ஒரு ஐதீகம் அதனால செரி நம்ம எங்கயாவது போனோ அப்டின்னா அது வந்து போட்டுக்கலா அப்டின் சொல்லிதா இப்பமு நா அந்த மாலைய அப்பப்ப தொட்டுப்பா இப்ப அது வாடி போச்சு இருந்தாலு தொட்டுப்பாப்ப இதெல்லா ஒரு நாள் நம்ம போட்டிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல நிகழ்வுனே சொல்லலா தோழி சேரி தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசலாங்க இன்னொரு அழைப்புல அணைவோங்க நன்றிங்க தோழி நன்றி